ஹலோ
ஹலோ
ஏ கால் கனெக்டாயிடுச்சு இப்ப ப பக்கு சரியாயிட்ச்சு போல
பக்கு சரியாயி பழைய நம்பர்ல கால் வர கால் போ மாட்டிக்குது அவ்ளதா அ
அப்ப முன்னா பழையசுலா தூக்கி வுட்டாங்க
ஆமா பழசு எதுமே வர்றதுல்ல புதுசா இது பண்ணது மட்டுந்தா வருது
ம் செரி ஓகே இன்னிக்கி செரி நம்ம இத வெளிய பேசலா நம்ம இப்ப டாப்பிக் பேசலா செரி உங்குளுக்கு ச டார்க் ஃபேண்டசி புடிக்குமா
என்னது டார்க் ஃபேன்டசி புடிக்காமல்லைங்க மை ஃபேவர்ட் பிஸ்கேட்
புரியல நீங்கதா ஸ்வீட் சாப்ட மாட்டீங்களே ஷுகர் டயட்ல இருக்கீங்கல
இதுக்கு முன்னாடிங்க
ம்
மை ஃபேவரேட் பிஸ்கேட்டுங்க எப்பவுமே வீட்ல டார்க் ஃபேன்டசி இருக்குங்க வீட்ல ம்
சூப்பரா இருக்கு ம்
நல்லா பயங்கரமா இருக்கோ நீங்க சாப்புறத்துக் நீங்க மாரி சாப்புட கூடாது எல்லாத்துமே குடுத் சாப்புட்ணோ அது பேக்ல ஏ ஏ ஏழு பிஸ்கெட் தா இருக்கோ அது குக்கிஸ் மாரி அது
ம்
நல்லா இருக்கு புடிச்சு புடிச்சு சாப்ட்டீங்கன்னா கொஞ்சோ ஸ்வீட்டா கொஞ்சோ இதா நல்லா
கொஞ்சோ இதா ஸ்வீட்டா தா இருக்கு
இல்லைங்க சாக்லேட்உள்ள வந்து இது பண்ணி வச்சிருப்பாங்க ஸ்டஃப்லேச்ச மாரி இருக்கோ
ஆமா சூப்பரா இருக்கு
ம் தரமா சாப்பட்லா நல்லா இருக்கு
ம்
என்ன சொல்றீங்க
கடைசி சாப்பட்றதே ஒரு தனி டேஸ்டா தா
ம் டார்க் பேண்டசி சாப்ப டேஸ்டா சொல்றீங்க
ம்
ம் ஆ சாப்பட்ற சாப்பட்ற ஆள் வந்து கொஞ்சோ விசு வாசிதா
ரசிச்சு ருசிச்சு சாப்படனுங்கிறீங்களா
ஆமா ஃபீல் பண்ணி சாப்பட்னு அந்த பிஸ்கட்ட
ஏங்க அது எப்டி சாப்ட்டாலு டேஸ்டாதாங்க இருக்கு அதுல என்னங்க வீல் பண்ணி சாப்பட்றதுக்கு இருக்கு
ம் ஃபீல் சாப் ஃபீல் பண்ணி சாப்பட்னுனா ஃபீல் பண்ணி சாப்பட்னுங்க
சேரிங்க சரி நம்ம இப்ப வேற எதாவது டாபிக் பேசலா
சொல்லுங்க
இத பத்தி நா வெளிய வந்து பேசுற
என்ன டாப்பிக் நீங்க தா சொல்லணு டாப்பிக் சொல்ல பொய்யா
ம்
ரெண் நாளா ஒரே டாப்பிங் தாங்க பேசிட்டு இருக்கோ
சேரிங்க வேறெதா நீங்கதா சொல்லுங்களே டாப்பிக்கு சரி டிராவல் அதாவது ஒரு டிராவல் போறீங்க அப்டினு சொன்னா
ம்
நீங்க அதிகமா யார் கூட ட்ராவல் பண்ணணுனு விரும்புவீங்க
நா ஏ ஆளு கூட ட்ராவல் போவ அதிகமா விரும்புவ
இவ்ளோனால யார் கூட ட்ராவல் பண்ணிட்ருந்தீங்க உங்க ஃப்ரெண்ஸ் கூட தான
பசங்கூடதா
ஆ அப்றோ இப்ப மட்டு என்ன உங்க ஆளு எங்கருந்து வானத்துல இருந்தா குதிச்சாங்க
இப்பகுன சனிகெழம வந்து கொடைக்கானல் கூப்பறாங்க
புரியலங்க
சனிக்கெழமைங்க ஃப்ரெண்டு பேச்சஸ் பார்ட்டீங்கா பையனோட பேச்சஸ் பார்ட்டீங்க
ஆ
கொடைக்கானல ரூம் புக் பண்ட்டாங்களாமா
ஆ
ம்
ம் கொடைக்கானல்ல
கொடைக்கானல ரூம் புக் பண்ணிருக்காங்க இப்பதா சத் சத்திய இப்பதா புக் பண்ணாய்ங்க நா ஃபோட்டோவு அனுப் ப்பறொ பாருங்க கொடைக்கானல வந்து பாத்தீங்க இப்ப ரூம் புக் பண்ணிருக்காங்க ரூம் புக் பண்ண போற அஞ்சு பேத்துக்கு கண்டிப்பா வர்ணு வராம இருக்கூடாது அப்டின்னாங்க
ம்
இர்ந்தாலு நாலு மணிக்கு கெளம்புவில கொடைக்கானலுக்கு அப்டின் சொல்லிருக்காங்க நா யோச்சு சொல்றே சொல்லிருக்கே
ஓ யோஸ்ச்சு வேற சொல்லணு இது வேற நம்மளை முடிவெடுத்து சொல்லிரணுனு இல்ல
யோச்சு சொல்ணுனு இல்லைங்க இந்த பர்மிஷன் கேக்ணு வீட்ல ஒய்ஃப் கிட்ட
ம்
ம் ந பாட்டுக்கு எதோ ஒன்னு சொல்லி
ம்
அவுங்க கூடே கோச்சுக்கிட்டு
ம் அவுங்க அம்மா வீட்டுக்கு பேக்க தூக்கிட்டு பொயிட்டா என்ன பண்றது
ஆமா
ம்
ஆல்ரெடி அவுங்கம்மா வீட்லதா இருக்காங்க ஃபோன்லா ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க வேணுனே
ம்
கோவொ வந்ச்சுன்னா வச்சுகங்க
ம்
ஃபோன ஆப் பட்ணி வச்டேனா வச்சுங்கங்க
சேரிங்க அப்ப அந்த டிராவல் வேணு செரி அததா கேட்டே
புரிலிங்க என்னது
அதுதாங்க இப்போ நீங்க வந்துட்டு டிராவல் பத்தி பண் டிராவல் பண்றத பத்தி பேசிருக்கோ அதுனாலதா நீங்க இப்ப யாரு கூட அதிகமா டிராவல் பண்ணனு நெனச்சிங்கறத சொன்னீங்க ஒங்க ப்ஃரெண்ட்ஸோடதா அதிகமா ட்ராவல் பண்றது உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஸுன் இருக்கு அப்டி சொல்ட்டு அப்டிதான ம் ம்
நா அப்டி சொல்ல கேக்குதுங்க நா அப்டி சொல்லவே இல்லெங்க எ ஃப்ரெண்ஸோடதா டிராவல் பண்றது கம்ஃபர்ட் எனக்கு யாரோட தாங்க கம்
அப்றொ வேற யார் கூடங்க டிரா அப்டிங்ளா ஏங்க அது எப்டிங்க இப்ப வந்துட்டு பசங்க பசங்க கூட போறது ஒரு தனி கம்ஃபோர்ட் தானங்க இப்ப நீங்க எந்த மாரி வேனா ட்ரெஸ் பண்ணிக்கலா எப்டி வேணாலு இருந்துக்கலா ஆனா இப்ப நீங்க ஒருத்தங்க கூட வேற உங்க ஆள் அப்டிங்குறப் பட்சத்துல நீங்க ஞ்சோ எல்லாமு கொஞ்சோ என்ன சொல்றது எதுவா இருந்தாலு கொஞ்சோ நடிச்சிட்டே இருந்த மாரி இருக்கும்ல
இல்ல நா கேக்குறே இப்ப வந்து என் ஒயஃப் ஓட போனா இப்டி ட்ரெஸ் பண்ண கூடாதுன் எதா ரூல்ஸ் இருக்கா
ஆனாலு இப்ப நீங்க அவுங்களுக்கு புடுச்ச மாரி மாருவீங்க தானே ஆனா பசங்க கூட போனா அவனுங்களுக்கு புடுச்ச மாரி மாறணும்னு அவசி சியோ இல்லெல்லங்க
ஆமாங்க
ஆ
ம் அவுங்களோட போனா வச்சுகுங்க ரூம்ல ரூம்ல வந்து சாட்சோடே படுத்துக்லா பண்ணிக்லா ஒய்ஃப் ஓட போனாலு சாட்சோட படுத்து தூங்லா அது பிரச்சன இல்ல ஆனா பசங்களோட போனா எந்த ஒரு கேள்வி கேக்க மாட்டானுங்க ரோஸ் பண்ணலா பொண்ணுங்கள பாத் சைட் அடிக்கலா ரோஸ் வுல்லா ஒய்ஃபோட போன ஒய்ஃப்
ம் செருப்பு பிய பிய அடிப்பாங்க
ஆமா
ஆ
ம் ம்
அந்த கம்ஃபட் சூல் ஒரு நடு நில இப்ப கம்ஃபோர்ட் தன்ம இருக்கலாங்க இப்ப நம்ம இவங்க கூடப் போறதுக்கு அவங்க கூட போறதுக்கான ஒரு காம்ஃபோட் இருக் கு இப்ப நம்ம இவங்க கூட போம் போது இந்த மாரி ஒரு ஃபீல் இருக்கு அவங்க கூட போம் போது அந்த மாரி ஒரு ஃபீல் இருக்கு ஆனா எது பெஸ்டு காம்போட் குடுகுதுனா ஃப்ரண்ட்ஸோட போறது தானங்க
ஒய்ஃபோடு போறதாங்
ஏங்க இப்பதான சொன்னீங்க
எல்லா இருந்தாலு ஒய்ஃபோட போயிட்டு அந்த ரொமாண்டிக்கா ஃபீல் சுத்தர ஃபீல் அதுல கெடைக்காதுல்லங்க
அப்டியே ரொமண்டிக்கா எங்கங்க சுத்துவீங்க எல்லாரு போற ஒரே எடத்துக்கு தானுங்க போக போறீங்க ஊட்டினா ஊட்டி கொடைக்கானல்னா கொடைக்கானல்
ஊட்டி கொடைக்கானலா கூட்டுபோக மாட்டங்க
ம்
நா வந்து பாத்தீங்ன்னா அவள வந்து நா வந்து எங்க கூட்டிட் போலன் இருக்க ஆக்ரா
இது வெயில போட்டு சாகடிக்கிறதுகாங்க
ஏ கால்லலா வெயிலா இருக்குங்க ஈவினிங் வந்து உங்களுக்கு எப்டியோ வந்து கூர் பயங்கரமா இருக்கு மைனஸ்ல போவுங்க தெரிமா உங்களுக்கு
தெரியாதுங்க நால்லா அந்த பக்க போனதே இல்லங்க அதனால எனக்கு தெரியாதுங்க
ம் சாப்டுங்க இப்ப தா சாப்ட்டு பேசுனீங்கனா அவங்க இது பண்ணிருவாங்க அவங்க
அப்டிலா இல்லங்க சாக்லேட் பிரிச்சி குடுத்துட்டுருக்கேங்க
ம் இங்கோர்தோள் சாக்லேட் வாங்கி குடுக்லா
டார்க் ஃபேண்டஸி வாங்கி தரட்டுமா
ம் வாங்கி குடுக்கலா தப்பு இல்ல
வாங்கிட்டு வர
வாங்கிட்டு வரீங்களா வாங்கி தரமாட்டீங்க இப்ப
காசு போட்டுவுடட்டா முப்பது ரூவா
அ
முப்பரூவா காசு போட்டு விடடுமா வாங்கிக்கிறீங்களா
முன்னூரா போட்டு வுட்டு வாங்கிக்க சொல் முப்பூரா போட்டுருங்கிறீங்க
நம்ம ஆப்ல பேசிட்டு இருக்கோ ஆப்ல பேசுங்க
இப்பனா நா என்ன சொல்றனா ஃபிரண்ஸோட போனா சரக்கு அடிக்கலா ஃபிரண்ட்ஸ் அதாங்க சொல்ற ம் பழ சைடு எல்லா பண்லா ஆனா வொய்ஃ போன ஒரு கட்டுப்பாடா ஆமா அவங்கள அவங்க பேக் எல்லா எடுத்துட்டு ஹேண்ட் பேக்லா நம்ம கைல கே க்கலா ஹேரி பண்ணிட்டு ஒரு குடும்பஸ்தனா நீட்டா டீசண்டா அ
ஆமா
அப்டி வந்தா அடக்கொடுக்மா போலால்ல
அடக்கொடக்கமா இருக்கதா உங்களுக்கு பிடிச்சா மாரி இருங்க
ஐயோ ஆமாங்க இந்த அடக்கொடுக்கு எங்க ரொம் புடிக்குங்க எனக்கு
இ என்ன எனக்கு இந்த அடக்கொடுக்கோ அப்படின் சொல்லும் போது எதோ இது நீங்க சுடுகாடு அந்த மாரில்லா எல்லா வாயில வரும் அதனால கேட்ட
இல்லைங்க இப்ப அவ கூட போம்மோது ஒரு பா ஒரு நம்ம ஒரு பர்ஸ்னலா ஒரு கனெக்ட் ஆகும் அவங்க சொல்லறது நம் கேக்குற மாரி இருக்
இப்ப நம்ம வந்துட்டு நா என்ன சொல்றேன்னா நீங்க அவங்க கூட போம்போது நடிச்சுக்கிட்டே போகணு உன் கூட போம்போது நீங்க உண்மையாவே இருக்கலாம் இன்னைக்கும் வித்தியாசம் இருக்குலங்க
நா ஒரு பொம் உண்மையா இருக்க அவரு ஒரு நடிச்சுட்ருக்கலா எதுக்குங்கன்னா ஏ அது ஒரு விது இது ஒரு விதமான என்ஜாய்மெண்ட்டுங்க இப்ப வந்து ஃப்ரெண்ட்ஸ்ஷோட போம்போது எல்லா நாளு இப்ப ஃப்ரெண்ட்ஸ்ஷோட போறத் இது யார்ட்ட பர்மிஷன் வாங்கனோ
தண்ணி போட போறதுக்கு யார்ட்ட பர்மிஷன் வாங்கனோ என் கிட்ட தா
ஆ
வீட்டோட ஹெட்டு கிட்டதா
ஹெட்டு யாரு ஒய்ஃப்பு தா இப்ப அவங்கள கெஞ்சி கூத்தாடி ஒரு டூருக்கு ஒரு அமவ்ண்ட்ட தேத்தனு
ம் இதே அந்த அமவ்ண்ட்ட வச் சி இவங்க கூடயே போயிட்டு வந்துட்டா சந்தோஷமா இருக்கும்ங்கிறீங்களா அவ்ளோ நல்லவங்க அதாவ்து நீங்க என்னென்ன என்ன சொல்ல வரீங்க இப்ப பதிவு என்ன பண்றீங்க அப்டின் சொன்னா என்னோட கல்யாணத்துக்கு அப்புறோ நா என் என் ஃப்ரெண்ட்ஸ்ஷோட டூர் போறதுங்கறது கனவுலையும் நடக்காது அப்டி சொல்றீங்க அப்டித்தான
கனவுலயா நா கனவே காண மாட்டேங்க அந்த மார் கனவே எனக்கு லைஃப்பு வே
ஓ அந்த மாரி கனவே வேண் வேணாந்தாங் சொல்றீங்க மனசாரதா சொல்றீங்ளா இந்த மாரி
மனசார தாங்க சொல்றே மனசார தாங்க சொல்ற
தா சொல்றீங்ளா
ஹண்ட்ரட் பெர்சன் மனசோட தாங்க சொல்ற
இல்லங்க அவங்களுக்கு பயந்து சொல்றீங்களா இல்ல உண்மையாவே சொல்றீங்களா
அல்ல காதல் இருக்க பக்கோ எப்படிங்க பயம் வரும் என்னங்க பேசுறீங்க
ஆனா நா அப்படி இல்லைங்க கண்டிப்பா நா சொல்ற அதாவது நா வந்து எப்பியமே எப்பவுமே என் ஃப்ரெண்ட்ஸ்ஷோட தா ரொம்ப அதிகமா விரும்புவ சரிங்களா கூப்ட்டுட்டாங்கன் வச்சுக்கோங்களே எல்லாத்தையும் போட்டு நா இங்க வந்துடுவ வந்ட்டாங்கன்னா நா கெளம்பிர்வ நா வர்றே யார்ட்டயும் பர்மிஷன் எல்லா கேக்க மாட்ட நா இன்ஃபர்மேஷன்தா மா குடுக்குனோ நா வந்துட்ற அப்படின்றதன் சேரிங்ளா சோ நா அந்த மாரி கெடயாது
அவங்க ஏங்க அவங்க டூர் போறத நம்ம கேக்கலா தடுக்க முடியாது சரி பாத்து பத்ரோ அப்டி சொல்ல தா முடியும் நம்ம டூர் போ நம்ம டூர் போறதா அவங்கிட்ட கேட்டாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க அன்னைக்கின் ட்டு மூஞ்ச தூக்கி வெச்சு ஒக்காந்துப்பாங்க எதாவ் ஒரு வந்து சண்ட சண்ட வரும் போற வரைக்கும் நம்மள்க்கு அது மனசே தாங்காது
போய்ட்டு வந்தாலும் மனசு தாங்காது
அங்க போயி அங்க அங்க போயிட்டோம்னு வச்சுக்கங்களே ஆ வேற என்ன அ அ வேணம் நம்ம ஃபோன் எடுக்க மாட்டாங்க செய்ய மாட்டாங்க அவ்ளோ எவ்வளோ எவ்ளோ டென்ஷனாவு தெரியுங்களா
அப்ப இங்க இந்த சனிக்கெழம போறேன்னு சொன்னீங்கிறே அப்ப என்ன பண்ண போறீங்க அதுக்கு பர்மிஷன் எப்புடி
பர் பர்மி எனக்கு எனக்கே இப்பதாங்க தெரியும் நா இப்ப எனக்கு தெரிஞ்ச ஸ்பாட்ல உங்ககிட்ட சொல்றேங்க நீங்க வேறதாங்க கூப்ட்றுக்கீங்ளோ
ஓ நீங்க அப்ப தைரியமா கேட்க வேற செய்வீங்க பர்மிஷன் வேற இவ்ளோ தெரிஞ்சுமே நீங்க கே ப்பிங்க அப்டிதான
அ ஆ உங்க என்னது ரொம்ப நாாளாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயி
ஓ அதனால பேச்சுலர்ஸ் பாட்டிக்கு நீங்க போறீங்க பேச்சலர்ஸ் பாட்டிக்கு நீங்க அதுவு போறீங்க ஒரு எப்போத்தோரு கிலோமீட்டர் வர முடியாத நீங்க நூத்தி எம்பத்தாறு கிலோமீட்டர் போவீங்க அப்டி தானாங்க அதாங்க அதா ஆ சரிங்க சு ப்பருங்க எம்பத்தோரு கிலோமீட்டர் வர முடியாத நீங்க எம்பத்தி ஆறு கிலோமீட்டர் அ வர எம்பத்தி ஒரு கிலோமீட்டர் வர முடியாதீங்க நூத் தி எம்பத்தி ஆறு கிலோமீட்டர் போகலா
அ இப் போக கூடாதாங்க என்ன பண்ணறது எவ்வளா கம்பல் பண்றாங்க ரூம் புக் பண்ணிட்டாங்க நா வரேன்னு சொன்னா நா இங்கிட் டே ரூம் புக் பண்ட்டாங்க நம்ம என்ன பண்றது அவங்ககிட வந்து அப்பற அவாய்ட் பண்ண முடியல அவங்கள அவாய்ட் பண்ண பசங்கள அப்பற கஷ்டப்படுவாங்க மனசு ரொம்ப
மனசு ரொம்ப வருத்தப்படும் அப்டின்னு சொல்லி நெனச்சுக்கிறீங்க சரிங்க சரிங்க அதுவும் நீங்க உங்களோட பெர்ஷ்னல் லைஃப்ல வேற எடுக்கக்கூடிய முடிவு ஆனா என்னோட த அதாவது ட்ராவல் இப்டி தா இருக்குங்க நா எ ஃப்ரென்ஸோட அப்டிங்கிறதுதா என்னோட கம்ஃபோர்ட் சூனா இருக்கு சரிங்களா
இப்பதா கால் வைங்க சொல்ட்டு ஆ
நெஜமாவே அவுஉங்க கூட இருக்கும் போது ஒரு கம்ஃபோர்ட் சுன் இருக்குங்க நம்ம வந்துட்டு அ நல்ல இருக்குமா நல்லா இல்லையாங்கறது தெரியாது எப்டி நடந்துக்குறோ தெரியாது எ எப்டி சாப்புட்றோம்னு தெரியாது எப்டி இருக்குன்னு தெரியாது அதல்லா அப்டி இப்டி ப பாத்துட்டே இருக்க வேணா இதே நம்ம வந்துட் டு ஹஸ்பண்டாவே இருந்தாலு அது ஒரு கம்ஃபோட்டுக்குல வராதுன்னு எனக்கு ஒரு எண்ண இருக்குங்க சரிங்ளா
ஓ சரி சரிங்க
ம் சரிங்க வேற எதாவது உங்க எதாவது உங்களுக்கு இந்த ட்ரிப்ப பத்தி எதாவது